அது ஓகே தாரு
வழு எழுதி இருந்தீங்க
என்னக்கு அதே சொண்ணா உனக்கு
எஸ்டர்டே ஃபிரைடே
ஏ இன்னைக்கு சாயந்திரோ வேற போனுடா அதுவு
ஆமால லைன்நீ போறல ம் ம்
இத யார்ட்டமே சொல்லாதடா காலேஜ்கு போன சொல்ல போறே எங்க அப்பா பிசினஸ் பண்றேன்னு சொல்ல போறே
ம்
அப்போதிக்கு யார்ட்டயு சொல்லாதன்னா முடிச்ச அப்றோ சொல்லுன்னா
ஓ
அடடா நா முடிச்சப்பரோ நீ சென்னை ஒட்டுறா
ஆ ஆ போலாம்
முப்பத்து ரெண்டு அது ஒட்டி வாட்டர் கிண்ணோ என்னயு அதா போட சொல்றா ஆனா எனக்கு பயமா இருக்கே அவ என்ன சொல்றா கஷ்டமா இருக்குனு
ம் ம்
ஆனா எனக்கு பயமா இருக்கு ஆ அப்ளிகேஷன் போடனுன்னு சொல்ட்ட
ஓ ஓ
எதோ ப்ரொடக்க்ஷன் சப்போட்டா எல்லா ஒண்ணுதா அப்டின்னா
அவனுக்கு கல்யாணோமாடா ஆகஸ்ட் இருவத்தி மூணு
அவளுக்கா
ஆ கால் போட்ரானே
ம் ஒண்ணு
இன்னொன்னு அவ அல்லோ பண்ணா
அவ லவ் பண்ண பொண்ணா
ஆமா எங்க வெய்ப்பாங்கன் தெர்ல
ம்
எங்க வெய்ப்பாங்க தெர்ல கல்யாணோ இங்கதா வெப்பாங்க எப்டியு ஏ எந்தங்கச்சி வர்துல்ல அதனால இப்பயே முடிக்கிறா அவ மொதல எப்டி தெரிமா எனக்கு சொன்னா
ம்
எங்க சித்தப்பாவோட ஒய்ஃபோட அக்கா
தள்ளியோ
உன் உனக்கு ஒன்மே புரியாது சொன்னாலே
ம் ஆமா ம்
நைட் எங்கனா வெளிய போனீங்ளா
இல்லயே நால்லா பத் தூங்கிட்டே அவ கால் பண்ணா ஒரு பண்டு பன்னெண்டு மணிக்கா என்னமோ கால் பண்ணீர்ந்தா
யாரு
செரி விடு
ஏனா எனக் பண்ணீர்ந்தானா நா போயிருப்பன்டா செமா கடுப்பா ஒக்காந்தன்டா ரெண்டு மணி வரிக்கு
ம்ம்
பாரே எனக் பண்ணீர்க்கா
நா பத்து மணிக்காவே வீட்டுக் வந்தோன்னேயு சாப்ட்டு தூங்கிட்டே
நா பாட்னு பத்துன்னுர்க்க தூக்கமு வர்ல பசிக்கிற மாரி இந்ச்சு செரி நீ எப்டியு தூங்கிட்ருப்பனு உட்டே
நா கால்ல எழுந்துதா பாத்தனே
ம் வேற புக்கு
டே இப்ப ஆல்ரெடி ரெண் நாளோ மூண் நாளோ‌ முஞ்சிச்சுடா அந்த கிளாஸே அத வேற நா பாக்கணு அது இப்போ எப்டி அங்க போனா தா தருவாங்களாடா மேம் பேர்ல இது ஒன்னுமே புரியில
நானு வீட்லே சொன்னே ஜெம்னி ஏ ஐ போட்லாமானு
ஆ
ம் வேல்லா அவுங்களே இந்த இது மார் தான வாய்ங் குடுப்பாங்க பேங்ல்ருக்கற வேல மாரி முப்பதாய்ரோன்னா ஜெம்னி ஏ ஐ அப்டின்னா
ம்
அப்ப வாடா போலா போய் கத்துக்கலான்டா அப்டின்னா
ம் ம் ஏங்கிட்ட அததா கேட்டா நீயு ஜெம்னி ஏ ஐ போடு அப்டின்னா நா சொன்னே இந் மாரி எ ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கேட்ருக்கா நெறையனு எவ்ளோ சொன்னாங்க ஃபீஸ் அப்டின் கேட்டா முப்பதாய்ரோ அப்ப அதே ரெடி பண் அ இன்னு பத்தாய்ரோ ரெடி பண்ணி அதே போட்றா
ம்
அது நல்லது பேக்கேஜ் நல்லா வரு அப்டின்னா ஆனா டஃப்யா இருக்கு அப்டின்னா எனக்கு அப்டி யோசனையா இருந்து அதே போட்டு அப்புறோ கஷ்டமா இருக்கு கஷ்டோந்தா ஆனா நீ ஜாவா ஃபுல் ஸ்டேக் படிச்ச அளவுக்கு கஷ்டோ கிடையாது அப்டின்னா
அதுதான்டா அது எப்டின்னா நான் கோடிங்னா அவ்ளோலா கோடிங் வராதா பைத்தான் பேசிக்ஸ்ஸா எஸ் பி எல் கத்துக்குற மாதியா மாரி வெறு இன்டகரேட் பண்ற மாரி இருக்குன்றானுங்க அவனுங்ளே
ம்
பழய ஆய்ட்டா விசாரிக்கப்போற
அதான்டா இப்ப நா உள்ள போனனா என்ன கதனு தெரியுடா எப்டி
ம்
ஏன்னா இப்போ அவங்க அவ இன்ன சொன்னா சேம் அதே அதே டைம்ல இப்ப எனக்கு கிளாஸ் நடத்துவாங்ளா அந்த சைடு இன்டர்வியூ நடக்கறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்ளா அதனால உனக்கே அங்க தெரியு ப்டி நடக்குது ப்ராஸஸ் என்னான்னு
ம்
அதனால நீ போனனா தெரியு அப்டின்னா இதோ வரேன்மா வரேன் நா இதே போட்டே ச அவ அவனு அதா சொன்ன சரி இப்பதைக்கு இது போ போயிட்டு ஒரு ஒர்வருஷ ரெண்டு வருஷ ஆலப்பாரு அப்பற என்ன கூடா மாறிக்கலா அப்டின்னா வேறென்ன... தோசையே ஊத்தளே எதுக்கு கூப்டாரே அதா வேலக்கு ஆச்சு ஹ்ஹ லேப்டாப் எத்துன்னு போனுமாடா
தெர்லியா வெ வெ அவன கேலே
நா எத்தின் போயிட்லா தா இருக்கே எத்துன் போணுன் தா நெனைக்கிறே ஏதோ இன்ஸ்டாலேஷன்ன ஏதோ சொல்லியிருந்தா
ம் ம்
இன்ன பண்ண போறேன் தெர்ல அங்க வேற புளுயண்டா பேச்ணு அப்டியே பக்கவா பேச்ணு சொல்ற அதுதா வராது அத அவங்கிட்டே எப்டி சொல்றது அசிங்மாக்குது
ம்
கேப்ப இந்த மாரி அவ வன்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு இருக்கான்னா ஃபோன் பண்ணா அப்டின்ன
ம்
அது சொன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா இங்க செட் ஆவாது அது இல்ல கொஞ்ச வேற வேற இடோ இருக்கு இப்ப இதெல்லா வன்ட்டு எந்த மாரி சாப் டா சைடு தா ஃபோகஸ் தா இரு பாங்க அப்டின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லா இங்க செட் ஆவாது சேரி நா வேனா சொல்றேன்ன வேற ஏதோ சொன்னா வேற எங்கேயோ இருக்கு அது அப்டின்னு அதுவேதாது கேட்டு சொல்ட்டா
அதெல்லா வேலனடுக்குதா
அதா இந்த மாரி தனியா வேற இதனா இன்ஸ்டியூட் இருக்குன்னு நெனைக்கிறே அதமாரி டிஜிட்டல் மார்கெட்டிங் போக்கஸ் தா இப்போ வேல பாக்குறியா சும்மாருக்கிறியாடா
வேலபாக்குற
எக்ஸோலா தெரியுமா உனக்கு
எனக்கு எதுவுமே தெரியாதே
இந்த ரீலோக்கப்பு
அதெல்லா போ பச்சே
அந்த இதுல பட்ச்சேல்ல கோர்ஸ்ல
ஆ
எனக்கு எதுவுமே தெரியாது அதெல்லா இவ எல்லாமே பக்கவா கத்துங்கனா இங்க வேலைக்கி போயிட்டு
அதெல்லா போனா நம்மளே கத்துக்கலான்டா
எங்க ஒன்ற வருஷோ வேல பாத்தேன்டா எக்ஸ் அப்டியே எக்ஸன் ஒரு பெரிய விஷ்யோ மாதிரி பண்ணுவானுங்கடா எப்பிடித்தெருமா அந்த டீம் லீடருக்கு மட்டு தான்டா எக்ஸல் இருக்கு எங்களுக்கெல்லா எக்ஸல்லே கெடையாது எக்ஸல் இப்ப நா எதனா ஒரு சிஸ்டம்ல போய் உக்காரன் வச்சிக்கோ அ அந்த சிஸ்டம்ல எக்ஸல் இருந்ததுன்னா அத ஒடனே தூக்கிடுவாங்க அந்த சிஸ்டம்லருந்து எக்ஸல் எடுத்துருவாங்க
ம்
எதுக்கு எக்ஸல அவ்ளோ பெரிய விஷ்யமா பண்றாங்கன்னே தெரில கடுப்பாவு ஓப்பன் ஆஃபிஸ்ன்னு ஒன்னு மட்டமாருக்கு அத குடுப்பாங்க ரெண்டாயிரத்தி ஆறோ ஏழுோ எடிஷனு அத குடுப்பானுங்க
எக்ஸல் ஒரு கடல் மார்றா எப்பா பெருசுடா அது
பெருசுதா இப்ப அது இருந்தா கத்துக்கலால்ல எதுனா ஃபார்மலா போட்டு ஒன்ற வருஷோ வேல பாத்தனே லூசு மாரி பண்ணுவாணுங்க எக்ஸ்லே இந்தாமைச்சு செம கடுப்பாகு ம் செம்மையா பசிக்குதுடா இன்னு சாப்பிடுடவே இல்ல நானு
ம்
நீ எத்தன பேருட்டடா பேசிருக்க
நா ஒரு ஒம்போதுதடவ தான்டா பேசிறே
மொத்தமாவே வேனா உன்ட என்ட்ட சேத்து
ரெண்டு பேருட்ட பேசியே ஒம்பதுல தா
புரியல
ரெண்டு கிட்ட ரெண்டு பேருர்கிட்ட பேசிய ஒம்பதர தா
ஆ ஹா மொத்தமா எத்தன வாட்டி மூணவரா
ம்
ஒருத்தருகிட்டயே மூணவரு வராதா ஏ அத கேள்ரா அந்த மார்ருந்தா நா முடிச்சுர்றே சண்டே வரைக்கு தான சொன்னா?
ஆமா சண்டேதா சொன்னா தெர்ல இன்னிக்கே முச்சுலாண்டா அத.
இப்ப எப்பட்றா மூணு அவர் முடி ப்ப ஒம்போ தடவ பேசனா எவ்ள்டா? பத்து இன்டூ ஒம்போது தொண்ணூறு நிம்ஷோ.
இன்னொரு தொண்ணூறு நிம்ஷம் பேசுனா நூத்தி எண்பது.
ஆமா. நா பேசவே இல்லியே.
உனுக்கு நகுலுக்கு கால் பண்ணி பேச சொன்னனே உன் நீ ஏ பேசல?
டே நா உங்கிட்ட பேசிட்டு வெக்கிறனா அப்டியே இந்த ஆப்ப பத்தியே மறந்துர்றேன்டா.
ம் எனக்கே அவந்தா கால் பண்ணி கால் பண்ணி பேசுவா.
ம். அதுலியு இப்ப நீ தா எனக்கு பண்ணுருக்க நா உனுக்கு பண்ண மாட்றே.
ம். இரு கட் பண்ட்டு திருப்பி பண்றே ஒரு கால் பேசிட்டு.
பத்து நிம்ஷொ ஆய்ர்ச்சா?
அதுதா.
சேரி.